ஹலோ ஆ சொல்லுங்க எப்படி இரு க்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
ஆ நா சும்மாதான்ப்பா டி குடிச்சுட்டு அப்படியே உ்காந்துட்டு இருக்கே நீங்க எப்படி இருக்கீங்க என்ன பண்றீங்க
நா இந்தா உட்காந்துகிட்டு இருக்கே நா டி குடிக்க மாட்டே நலா பசங்க அந்த ஸ்கூல் விட்டு வந்து சாப்பற டைமிங் அதனால இப்ப லீவ்ல இருந்தாலோ அதே டைமுக்கு சாப்பாடு கேப்பாங்க அதனால சாப்பாடு வெச்சு குடுத்துட்டு வெளில தொளிச்சிட்டு கோலம் மோ டு ஃபிரஷ் அப் ஆயிட்டு
அப்டிய சு ப்பறு நீங்கள் லீவ்ன்னுவதக்கு அப்பறந்தா எனக்கு ஒரு ஞாபக வந்துச்சு என்ன இந்த முறை எங்கேயு வெளில போலயா அவுட்டிங் எங்கேயு
சென்னை போயிருந்தோ அதுக்கப்பறோ தூத்துக்குடி போயிருந்தோ
என்னபா எல்லா எல்லாருமே வந்து மலைப் பிரதேசங்களுக்கு இப்டி போவாங்க நீங்க நல்லா வெயிலா இருக்கற எடம் பாத்து வந்திருக்கீங்க
சொந்தக்காரங்க அங்க தான இருக்காங்க
அப்டிங்ளா நல்லா சுத்தி பாத்தீங்ளா ஆம் அ ஒலகத்திலே பெரிய பீச் மெரினா பீச்சுன்னுவாங்க அதெல்லா நல்லா பாத்துட்டு வந்தீங்ளா
ஆம் சென்னைல ஒரு மூனு பீச் இருக்குல அங்க போயிட்டு வந்தோ அங்க அண்ணா வீடு இருக்கு பின்னே எ ஹஸ்பன்டோட தம்பி வீடோ அங்கதா இ ர்க்கு எங்க வீட்ல மூனு அண்ணா அங்கதா இருக்கனால அதா சூஸ் பண்ணோ நாங்க
அப்டிங்ளா அந்த இ நினைவிடம்லா பாத்தீங்ளா இப்போ ஆ ஜெயலலிதா நினைவிடோ முன்னாள் முதலமைச்சருவு நினைவிடம்லா பாத்துட்டு வந்தீங்ளா
ஆ ஜெயலலிதா முதலவ் உம் பாத்துட் வந்தோ எம் ஜி ஆர் அண்ணா போலது அதுக்கப்பறோ ஆ கர்டாநிதி குள்ளது பாத்துட்டுருந்தோ இவங்க குள்ளதுதா பாக்கல விஜயகாந்த் அவுங்க இதுக்குதா நா போவல
அப்டிங்ளா அதுமே நல்லாதா இருக்கோ எ ஏ நம்ப வந்து வெயில் அதிகமா இருக்குது இருந்தாலோ ஒரு அ அஞ்சு மணி வெர்லோ கொஞ்சோ ஆறு மணி வெர்லோ அனல் காத்துதாப்பா வீசுது பீச்சுல கூடோ ஒரு எட்டு மணிக்குதாப்பா நல்லா இருந்துச்சு
ஆமா நாங்க இங்கிருந்து கெளம்பம் போதே ஆ ஏழு மணி நாங்க போகும் போது எட்டு மணிதா இருந்துச்சு உம் நல்லா இன்தது நல்லா இன்தது
என்னா ஒரு மூன் நாளுக்கு முன்னாடிதா நா போயிட்டு வந்திந்தன்னா ஒரு ஆற்றே ஏழு மணி வெர்லோ கூட கொஞ்சோ நம்புளுக்கு வந்து அந்த அனல் காத்து கொஞ்சோ லைட்டா இருந்துச்சு எட்டு மணிக்லா பாத்தா சில்னஸ் ஆனா அதுனாலதா எல்லாருமே வந்து பீச்ச தேடி வராங்ளோ அப்டின்ற ஒரு அது யோசன வந்துச்சு ஏன்னா பக்கத்திலயேதா இருக்கோ நாங்க ரொம்ப தூரோ டிராவல் பண்ணி வர்ணுன்னு கூட இல்ல ஒரு ஹாஃப் ஆன் ஹவர் பஸ்சு அங்க ஏற்னும்னா நேரா வந்து இறங்கில்லா பீச்சுக்கு அப்படி இருந்துமே வந்து எங்குளுக்கு அதிகமா நாங்க அதுல ஸ்பெண் பண்றது இல்ல ஏ கேட்டா எங்க ஹஸ்பன் என்னா சொல்றார் ரு அங்க பீச்சுக்கு பக்கத்திலேயேதா அவுங்க ஃபர்ஸ்ட்டு இருந்த ஊ ஏரியான்றதுனால நாங்க அடிக்கடிக்க அங்க துப் குடிக்கிற தண்ணிலா போய் அங்க பள்ளந் தோண்டி எடுப்பாங்க அப்பல்லா அது ஞாபக இருக்கா வுங்குளுக்கு என்னான்னு தெரியில்ல ஏன்னா குடி தண்ணி கெடைக்காது உப்பு தண்ணி இல்லியா அதனால என்னா பண்ணுவாங்க பள்ளந் தோண்டி அதுல வந்து நம்புளுக்கு ஒரு சொம்பு ஒரு பான் கொடுப்பாங்க நா சொல்றது ஒரு இருவது வருஷத்துக்கு மு இருவத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வந்து பாத்தோம்னா அந்த மாதிரி எல்லா அங்கேயே போய் தண்ணி எடுத்துட்டு வருவாங்களா அதல்லா என்னக்கு பாத்து பாத்து போர் அடிச்சிச்சு நா வரமாட்டே அப்டின்ற மாரி சொல்றாரு இருந்தாலு மே அது பீச் வந்து ஒரு அழகுதா பாக்கற்துக்கு ஒரு சந்தோஷமான விஷயன்தா
ஆமா நீங்க சொல்ற மாரி நீங்க தொன்னவுனே எனக்கு ஞாபக வந்திச்சு நாங்க வந் து எங்க ஊர் பக்கத்துல்லலா பீச் கெடையாது தே எங்க ஊர்ல பாத்த ரிவர்தா உண்டு அப்ப நாங்க என்ன பண்ணுவோனா ஆத்துக்கு போவோ அப்பல்லா எல்லார் வீட்லியுமே இந்த தண்ணி கனெக்ஷன்லா ரொம்ப இருக்காது தெரு பைப்பு மட்டோந்தா தண்ணி வர்லன்னா எங்க அம்மா ஆத்துக்கு எங்கள கூட்டுட்டு போவாங்க குளிக்கிதுக்கு அப்போ நீங்க சொன்ன மொனக்கிதா பள்ளோ நல்லா தோண்டுவோ அம்மா சொல்வாங்க அப்டி குளி தோண்டுங்க தண்ணி வர வரைக்க குளி தோண்டுங்கன்னு சொல்லுவாங்க தண்ணி வர வரைக்க குளி தோண்டுவோ அந்த ஆத்து மணல் இருக்குல்ல அது இருக்கிற இடத்துலதா தோண்ட சொல்லுவாங்க அதுக்கு வண்டி தள்டுறுவோ அ தண்ணி வந்து என்ன சொல்லலுன்னா தண்ணிய ஊத்து மாரி ஃபில்டர் பண்ணி இல்லனா பியூரிஃபை வாட்டர் மாரி வெளில வரோ அப்டி கொஞ்சோ நேர நா வாழ்ந்தே தோண்டி விட்டுட்டு நாங்க குளிக்க போயிருவோ அது அரை மணிக்கு நம்ம முன்ன அதுக்கப்பறோ அம்மா குடத்துல எடுத்துட்டு வருவாங்க எனக்கு நல்லா ஞாபக இருக்கு ஆறு நெறைய தண்ணி போனாலோ அந் தோ தோண்டி கோற்றத வந்து அத நல அதோட டேஸ்ட் நல்லா இருக்கிற மாரி இருக்கோ
ஆமா ஏன்னா நம்ம ஆத்துல வந்து தண்ணி வந்து கலங்கலா வந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணுவாங்க இல்லன்னா ஏரி சார்ந்த எடம் அந்த தண்ணி சார்ந்த எடம் தண்ணி வந்து கொஞ்சோ க்ளீனா இல்ல அப்டின்ற பட்த்ல கலங்கலா இருந்துச்சுனா இந்த மாரி நம்ம தோண்டி எடுத்து கொஞ்சோ தெளிய விட்டு எடுக்கும்போது அந் தண்ணி வந்து தெளிவா வரோ அது குடிக்கிற்துக்கோ நல்லா டேஸ்ட்டா இருக்கோன்வாங்க நா சமீபமாக் கூட ஒரு ஆ இதில்ல பார்த்திருந்தே நானு ஏ வலைதளதுல பாத்திருந்தே அவுங்க வந்து இந்த மாரிதா நாங்க தண்ணி எடுக்கிறோ இன்னோ இந்தரு காலத்திலோ நாங்க இப்டிதா தண்ணி எடுக்கிறோ அப்டின்ற மாரி காம்ச்சிருந்தாங்க அப்போதா நா நெனச்சிக்கிட்டே நாங்கள்லா வந்து நரக வாழ்க்கை வாழுற மாரி நீங்க பள்ளந்தோண்டி தண்ணி எடுத்தாலோ சுத்தமான தண்ணியாக பருகிறீங்க எங்குளுக்கு வந்து நாங்க இங்க நகர்ப்புறத்தில இருக்கிறதுனால எப்ப பாத்தாலுமே வந்து அந்த கழிவு நீீர் வந்து கலந்துற்து டிரேனேஜ்ல வந்து கழிவுநீர் மழை வந்தாலோ ஒரு சின்ன மழை வந்தாவோட கலந்துர்து இல்லன்னா பக்கத்துல வந்து அந்த டிரேனேஜ் தண்ணி நெறஞ்சிச்சுன்னா அதுலியுமே வந்து அந்த பம்பு தண்ணில கலந்துர்து இந்த மாரி நரக வாழ்க்க மாதிரி வாழ்ந்துட்டுருக்கோ நோய் கிருமிகளோட வாழ்ந்துட்டு இருக்கோ நீங்கள்லா சுத்தமான தண்ணியதா பருகுறீங்க அப்டின்ற மாரியா ஃபீல் பண்றாங்க இவுங்க அப்டின்ற மாரி எனக்கு தோணுச்சு நீங்க சொல்லும் போது எனக்கு அதுவு ஞாபக வந்துச்சு வேற எங்கப்பா போயிருந்தீங்க
வேற என்ன போயிருந்தோ ஆத்துக்குதா போயிருந்தோ சம்மருக்கு வேற எங்க போக ஆறு சென்னைல வந்து எல்லா மால்க்கு போயிருந்தோ கேப் அ போற மால் அந்த மாரி ஒவ்வொரு மால்க்கு போயிருந்தோ அப்புற மூவி பாக்க போயிருந்தோ வேற என்ன பீச்சு சென்னையில சுத்தி பாக்கறதுக்கு வேற என்ன இருக்கு இது மட்டுந்தா இருக்கு
ஆமா அதுவு கரெக்ட்டுதா ஆனா அந்த நீங்க சொல்லிருந்திங்கல்ல நான் மூணு பீச் பாத்தே அப்டின்ட்டு அந்த கடற்கரையில வந்து அஷ்டலட்சுமி கோயில்லா பாத்திங்ளா ஆறுபடை முருகரு அஷ்டலட்சுமி இந்த கோயில்லா வந்து இப்ப இருக்கு அதெல்லா பாத்திருக்கிங்ளா
இல்ல இல்ல அன்னைக்கு வந்து எனக்கு போக முடியாத சூழ்நில அத னால நா கோவிலுக்கு போல
செர் செரி நெக்ஸ்ட் டைம் வந்திங்கனா கண்டிப்பா போ நல்லாருக்கு அங்க ஈவினிங் டைம்ல வந்து மீன் பிடிப்பாங்ப்பா ஒரு நாள் நா அது மாதிரிதா போயிருந்த கரெக்டா நாங்க போகும்போது மீன் புடிச்சிட்டு இருந்தாங்ளா சரி எனக்கு அப்பதா ஃப்ரெஷ்ஷு அப்டியே துடிக்குது அந்த மீனு சங்கரா மீனுதா எனக்கு குடுங்க அப்டின் கேட்ருந்தப்போ அவங்க என்ன பண்ணாங்க இல்லம்மா இது நா பேரம் பேசுன கொஞ்ச இல்லனா எனக்கு தாங்க நீங்க இல்ல முன்னூத்தம்பது ரூபாய்க்கு கீழ தரவே மாட்ட அப்டின்னாங்க ஆனா என்ன இவ்ளோ கம்மியா இருக்குது இந்த மீன போய் இந்த ரேட்டுக்கு சொல்றாரே அப்டினு சொல்லிட்டு நா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டே வந்ததுக்கு அப் புற அந்த பாத்தரத்துல கொட்ன பிறகுதா தெரியுது பெரிய பெரிய மீனு அந்த அவ்ளோ பெரிய கடல் மணல் பரப்புல அந்த பெரிய மீனே வந்து எ கண்ணுக்கு சின்னதாதா தெரிஞ்சுது வீட்ல வாங்கினு வந்து அந்த பாத்தரத்துல கொட்னதுக்கப்றோ அவ்ளோ மீனா இருந்துச்சு அந்த சங்கரா மீன் வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ்ஸ வந்து நா இது வரைக்கு நா ஃபீல் பண்ணதே இல்ல அப்டியே மடங்கி இருந்துச்சு அத வந்து நானு பிரிக்கிற அப்டியே நிமித்துறே அப்டியே மசில்ஸ் வந்து நர நரன்னு சவுண்டு கேட்டுச்சு அப்பா இவ்ளோ ஃப்ரெஷ்ஷான மீன நா வாழ்நாள்ல பாத்ததே இல்லடா அப்டின்ற மாரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அந்த மாதிரிலா நம்ப சமைச்சு இல்ல ஃப்ரெஷ்ஷா வாங்கி சாப்பறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு உங்களுக்கு ஆறு பக்கத்துல இருக்குன்னு சொல்லிருந்திங்க உங்களுக்கு அந்த ஆத்து மீன்லா கெடைக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு அந்த மாரி நீங்க ட்ரை பண்ணி
கண்டிப்பா நாங்க குளிக்க போகும்போ தெல்லா வல போட்ருந்தாங்கன்னா அங்க கே ப்போ நீங்க காசு குடுத்துதா வாங்குறிங்க இங்கெல்லா காசு குடுக்க மாட்டாங்க அப்டி ஓசிலியே தூக்கி குடுத்துருவாங்க ஒரு மீன் குடுப்பாங்க ஆனா ஒரு மீன் கொண்டு போகக்கூடாது ரெண்டு மீனு அப்டின்னா ரெண்டு மீன் குடுத்துருவாங்க இங்கெல்லா நெறைய மீன் ரொம்ப சீப்பா இருக் ஆத்துல முலர்ற மீன்ல்லா ரேட் குடுத்தல்லா வாங்கவேண்டியது இல்ல வல போட்டு பிடிக்கும் போது தந்துருவாங்க நமக்கு
ம் பரவால்ல ஆனா நா ஆத்து மீனே சாப்ட்டதில்லப்பா அதிகப்படியா பாத்தா ஏரி மீனு எனக் புடிக்காது அது ஏன்னா ஒரே எடத்துல தேங்குது அப்டின்றதுனால அந்த ஏரி மீன் வந்து எனக்கு அவ்ளவா புடிக்காது கடல் மீன் வந்து ரொம்போ இஷ்டப்பட்டு சாப்டுவ ஆனா இது அதுலய்மே வந் ஃப்ரெஷ்ஷா சாப்டம்போது நமக்கு ஒரு சந்தோஷொ அதுல அவ்வளதா வேற ஒன்னு இல்ல
கண்டிப்பா நா வந்து ஆத்து மீனே சாப்ட்டு வளந்தனால நா சிட்டி சிட்டிக்கி மேரேஜு அப் ஆஃப்டர் மேரேஜிக்கி அப்றொ சிட்டி சைட்ல போகும் போது எனக்கு இந்த ஆத்து மீன் கெடைக்கல அங்க உள்ள கடல் மீன் வைக்கம் போது எனக்கு ஸ்டாடிங்ல பிடிக்கவே பிடிக்காது எனக்கு என்னன்னா அந்த ஒரு மாரி கருவாட்டு ஸ் ஸ்மல் அடிக்கிற மாரியே இருக்கு அப்பதா இவ்ங்க அப்பா சொல்லுவாங்கங்க ஆ ஆத்து மீன்ட இருக்குற டேஸ்ட்லே பாருங்களே சங்கரா எங்க அத்த வந்து சங்கராதா மோஸ்ட்லி வெப்பாங்க ஏன்னா அதுவு நம்ம ஈக்கொலா ஆத்து மீன் டேஸ்ட்டு தா இருக்கு அத்னால சங்கரா அடிக்கெடி வெப்பாங்க இப்பப்பந்தா ஆ ஒரு மாரி ஸ்மெ ஒரு மாரி இருக் தா ஸ் அதா வாங்கயே மாட்ட இப்போ ஊர் நேரத்ல வந்து செட்லு ஆனதுக்கப்றொ எனக்கு புடிச்ச ஆத்து மீன் நாங்க வாங்குவோ
அ நல்லா குடுத்து வச்ச ஆளுங்க தாம்ப்பா நீங்க ஃப்ரெஷ்ஷாவே எப்பவ்மே சாப்டுவீங்க இருந்தாலுமே வந்து கடல் மீனையு ருசிச்சி பாருங்க அதுவுமே கொஞ்சொ நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவத்த தரு வேற எங்கியு அந்த ஊட்டி கொடைக்கானல் இந்த மாரி மலப் பிரதேசங்களுக்கோ இல்ல அறிவிகள் சார்ந்த எடத்துக்கோ எதுவு போலியா
நாங்க எங்க போயிருந்தோ சென்னைல முட்டுக்காடு போயிருந்தோ போட்டிங் போனோ
ஓ அப்
ஆமா போ நல்லா இருக்கு போட்டிங் நல்லா இருக்கு நாங்க போனோ போய்ட்டு நீங்க சொன்னா மானி தா அந்த பீச்சுல வந்து போட்டிங் பெய்ட்டு வந்து பீச்ல கொஞ்சொ வாக் பண்லானு வரம்போது மீனு அப்டே பிடிச்சி கிடிச்சி அப்டியே கூறு போட்ருக்குறாங்க அப்போ ஒடனே எங்க அத்த மாமாட்ட போன் பண்ணி மீன் வேணுமா அப்டின் கேட்டோ அவ்ங்க சொன்னாங்க நல்லா இருந்தா வாங்கிட்டு வா அப்டின்னாங்க என்னா எப்பவு கொற சொல்லிட்டே இருப்பாங்க சில் டைம்ல அப்டின்ட்டு சரி ஒரு முன்னூருவாய்க்கு மட்டு குடுங்கன் சொன்ன ஐயோ மூணு கிலோ மீன் குடுத்துட்டாங்க பெரிய பெரிய மீன் நீங்க சொன்ன மானிக்கு வீட்டுக்கு வாங்கிட்டு போற முன்னூருவாய்க்கி இவ்ளோ கூட வாங்க வேண்டியத்தான அப்டி சொன்னாங்க அது ஃப்ரெஷ்ஷா இருக்கு நீ கூட வாங்கிட்டு இன்னு முட்டுக்காடு அதுலேர்ந்து அவ்ங்க பைய இவ்ங்க கொஞ்சொ வெளிய்ல இருந்த வெளியூர்ல வேல பாத்தாங்க வரம்போதுல்லா நீ அங்க போய் தா வாங்கிட்டு வரணு அப்டீ சொல்லுங்க அதுக்கு நா எங்க அங்க போகதா போமாட்ட அப்டிவாங்
பக்கத்துலயே வந்து போட்டிங் இருக்கு அந்த மொ மொதலியார் குப்பொன்ற ஒரு ஊர் இருக்கு அங்க எங்களுக்கு தெரி சொந்தக்காரங்க ஒருத்தவ்ங்க இருக்காங்க அங்கயே ரிசார்ட்லா கூட நறைய இப்போ கட்டிட்ருக்காங்க அங்கய்மே வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஆ மொத ஆ மொதலியார் குப்பத் துல ஒரு போட்டிங் ஒன்னு இருக்குப்பா அங்க போனீங்னா போட்டிங் போயிட்டு ஒரு மணல் பரப்பு மாரி இருக்கு அங்க விட்ருவாங்க நீங்க எவ்ளோ நேர வேண்மோ இருந்துக்லா திரிம்பி அதே போட்டிங்ல கூட்டிட்டு வந்து கடற்கரையில விட்ருவாங்க ரொம்ப நல்லார்க்கு அந் தட நெக்ஸ் டைம் வந்தீங்ன்னா அ கேட்டுட்டு இப்போ உங்க மொதலியார் குப்பத்துல ஒரு போட்டிங் இருக்காமே அங்க கூட்டின் போங்கன் கேளுங்க அத உன்னு மறக்க முடியாத அனுபவமா இருக்கு உங்களுக்கு
கண்டிப்பா நா போறே நெக்ஸ்ட் டைமு வர நானு கால் பண்ற அங்க வந்ததுக்கப்றொ கால் பண்ற வந்துட்டு உங்களோட லொகேஷன் கேட்டானா நிக்க ஏனா எனக்கு மறந்துரு செல் டைம்ல ஏனா நம்ம அடிக்கடி வருதுல்லால எதாது ஃபெஸ்டிவல் எதாது ஃபங்க்ஷன் இருக்கம் போதுதா சென்னை வாரோ அப்டா சம்ப்பர் சம்மர் டைம் லதா வாரோ அந்த மாரி இருக்கம்போது நம்ம வந்து மறந்துறக் கூடாது நா உங்களுக் கால் பண்ணி அந்த டைம்ல கேக்குற நீங்க சொல்லுங்க சரிங்களா
ஓகே கண்டிப்பா ஓகேப்பா பாய்
பாய்
பிஸே ஐநூற்வா